வணக்கம் சொல்லுங்க
சொல்லுங்க என்ன பண்ணி ஆ கேக்குது என்ன பண்ணிட் இருக்கீங்க
நானா நா இந்த ஒரு இது படிச்சுகிட்ருந்தே
ஓகே ஓகே
ம் நீங்க என்ன பண்றீங்க
நா இப்பதா ஒரு கம்பெனி வந்திருக்கு சும்மா இன்ட்ர்வியூ எப்டி இருக்குன்னு பசங்கட்ட கேட்டுட்டே வந்துட்ருந்தே
செரி செரி செரி ஓகே
ஆமா சாப்டாச்சா
ஆ சாப்ட்டே
செரி செரி செரி நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க
ஆ நா வந்து இது டியூஷன் எடுக்குறே
ஓகே
மேக்ஸ் இது
ஓகே ஓகே
ஓகே இப்போ பொதுவான ஏதா ஒரு இத பத் தி பேசணுனு சொல்லி சொல்லி இருந்தாங்க
ம் ஆமா ஆமா அப்டிதா போட்ருக்காங்க
ஆமா நீங்க இதுக் முன்னாடி நெறைய பேசி இருக்கீங்களா
இல்ல இல்ல நா இப்பதா ஒரு நாலு ஆறு பேரு கிட்ட பேசியிருக்கே இப்ப தா உள்ளந்தே ரெண்டு நாள் தா ஆவுது
சேரி செரி செரி ம்
ஆமா
இப்ப நா வந்து இதுல சேந்துருக்கர்து வந்து காலியா எப்டி நா வந்து ரிசீவ் பண்றே நீங்க வந்து பேசணு அப்டிதானா
ம் ஆமா
சேரி சேரி சேரி ஓக்கே ஓக்கே ஓக்
ஆமா ஆமா ஆமா தெர்ல ரெண்டு பேருமே பேசணுந்தா நென
இல்ல புரியுது புரியுது ஆ ரெண்டு பேருமே பேசனோ எனக் புரியுது அது புரியுது சேர் சேர் சேரங எதாச்சு ஒரு இது நிகழ்வு எதாச்சு இது பண்றிங்களா ஷேர் பண்றிங்களா டிராவல் எதாச்சி அந்த மாரி
ம் ஆ சின்ன வய்ஸ்லந்து நெறய எட்த்துக்கு ட்ரிப்பு பேய்ருக்க குற்றாலோ அந்த மாரி எடத்துக்கு போய்ருக்க எ ஊரு அங்கன உள்ள கேரளா அப்டி அந்த மார்ல்லா ஊர் சுத்திருக்கே பசங்ளோட அதுக்கப்றோ இந்த மாரி அ வெளியே போம்போது நெறய அனுபுவோ கெடச்சிது
ம் ம் ம்
ஆமா அதுல அதனால டூரிஸ்ட்டு இந்த பக்கம்லா போய்ட்டு வந்தோன ஆ அங்குள்ள மக்களு அதுக்கப்புறோ என்ன பண்ணனு ஏது பண்ணனு எப்டி இருக்காங்க எல்லாத்யு அதுலந்து தெர்ஞ்சுக்கிட்டே
ம் ம் ம்
ஆமா அந்த மாரி கொஞ்சோ நெறய இருக்கு ஆமா அனுபவோ கொஞ்சோ இருக்கு பசங்ளோட சுத்துனோன்ன
சேரி சேரி செரி
நீங்க போய்ருக்கிங்ளா டூர் எல்லா
நா ம் நானு நறய ஊருக்கு போய்ருக்கே ஆ போன வர்ஷ் ஷோ ஒரு எக்ஸாம் எழுதுருதுக்காண்டி இது போய்ருந்த ஆ கேரளாக்கு போய்ருந்தே அப்ப எங்க ஊர்லந்து ட்ரெயின்ல நா மட்டு தனியாதா போய்ருந்தே
ஆ
அது வந்து சாய்ங்காலோ இங்கர்ந்து ட்ரெய்னு கெளம்புது
ம்
கெளம்பி போனா அங்க போற டைம் வந்து நைட்டு ஒரு ஒன்றர ரெண்டு மணி போல அங்க போகு அப்டின் போட்ருன்ச்சு
ஓ
ஆ ஆனா நாங்க போனது வந் நா அங்க போனது வந்து ஒரு மூணு மணி கிட்ட இருக்கும் அப்ப எனக் தெரியாது நா தனியா எங்க ஊர்ல ஏறம் போது நா தனியா ஏர்ற மாரிதா இருந்ச்சு
ம்
அங்க போன பெறகு பாத்தா நா எறங்க வேண்டிய அந்த கேர்ளாலர்க்க அந்த ஊர்ல ஸ்டேஷன்ல கொல்லம்ல வந்து நறயா பேரு எறங்கனாங்க அப்போதா சேர் இத்தன பேரு ஏறிருக் காங்க போல அந்த ட்ரெய்னுன் எனக் தெரியவே தெரியாது ஒரு நூறு எறநூறு பேரு கிட்ட எறங்குனாங்க
ஓ
எறங்குறப்ப சரியான மழ
ஆ
நல்ல மழ ரொம்ப காத்து வேற சரியான காத்து அடிச்சுச்சு நறய ஃபர்ஸ்ட் போறப்போ ஐயோ அந்நேரத்துல போய் அங்க யாருமே தெரியாது அப்டி நெனச்சுட்டு பயந்துடே தா இருந்தே போய் பாத்தா நெறைய பேர் எறங்னுநாங்க செ பரவால்ல இவ்ளோ பேர்ருக்காங்ளா அப்டின் சொல்ட்டு தோணுச்சு ஒரு அஞ்சு நிமிஷ் ஷ தா இருக்கு மழ நல்ல பெஞ்சிட் இருந்துச்சு காத்தடிச்சிச்சு பாத்தா யாருயுமே காணு எல்லாரு அங்கிட் இங்குட்டு அங்கிட் இங்குட்டு ஓடிட்டாங்க பத்தா ஒரு பத்து நிம்ஷோ கழிச்சு பாக்றே யாருமே இல்ல
ம்
திருப்பி நா மட்டு தனியா நிட்று இருந்த மாரின்ச்சு தெரியாத ஊரு தெரியாத மொழி வேற ரொம்ப பயமா இருந்துச்சு ஃபஸ்ட்டு
ம்
அடுத்து அக்கோ பக்கத்துல பாக்றே யாருமே இல்ல சேரினு சொல்ட்டு அங்கனக்குள்ள மழ வேற பெஞ்சுட்டு இருச்சு யாருமே பக்கத்துல இல் ல அந்த ஸ்டேஷன வேற இடிச்சி கட்டிட்ருந்தாங்க
ம்
கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட் இருந்தனால அங்கன வந்து எது எது எங்க இருக்குனே தெரியல எல்லா எடத்துலயுமே அந்த தகரோ போட்டு செட்டு போட்டு மூடி வச்சிருந்தாங்க அந்த மார் இருந்ச்சு மறச் வச்சிருந்தாங்க எது எது எங்க இருக்கு மேல அந்த இதுவு இல்ல அந்த கூரையுமே இல்ல நா வந்து அந்த படிக்கட்டு ஏற இதுக்கு கீழ தா நின்னுகிட் இருந்தே மழ பெய்றனால
ஆ
ரொம்ப நனஞ்சிற கூடாது ஏன்னா காலேல எக்ஸாம் வேற போணு அப்டின்ட்டு காலைல எ எட்டு மணிக்கு எக்ஸாமு
ம்
அது வரைக்கு செரி அது வரைக்கு என்ன பண்ணலானு சொல்ட்டு இது பண்ண ஆ ஏ ஃப்ரெண்டு ரெண்டு பேரு அதே ஊர்ல அதே எடத்துலதா எக்ஸாமு ஆனா அவுங்க முந்துன்னாலே போய் ரூம் எடுத்து தங்கிட்டாங்க அவுங்க இருக்க எடமு இங்க இருந்து கொஞ்சோ தூரோதா அவு ங்க எக்ஸாம் சென்டெர் கிட்ட இருக்காங்கனாங்க
ம்
அந்நேரத்துல ஆட்டோ போட்டு போறது சரி இருக்காது இது ஏனா தெரியாத எடோனு சொல்ட்டு சேரி விடுயிற வர கொஞ்ச இங்கயே இருப்போ விடுஞ்ச பெறகு போயிக்கலானு சொல்ட்டு தா அங்கனே இருந்துட்டு இருந் அப்பறோ அங்க ஒரு ரெண்டு மூணு பேர பாத்து பேசிட்ருதனா அப்ப பாத்தா அவர் ஒருத்தரு பேசிட்டு இருந்தே அவரு எ எந்த எடோ என்னா ஏதுன்னு சும்மா விசாரிச்சிட் இருக்கு போது பாத் தா நா வந்து இ இங்க எங்க ஊர்ல ஒரு லைப்ரரில உக்காந்து படிச்சி ட்ருக்கே அதே லைப்ரரில நா எந்த ஃபோளோர்ல படிக்கிற னோ அதே ஃபுளோர்ல தா அவரு உக்காந்து படிச்சிட் இருந்திருகாரு நானு ஒரு நாள் அவர பாத் த்தில்ல அவரு என்னைய பாத்ததில்ல
ஆ
எனக்கு ரொம்ப ஆச்ரியமா போச்சு என்னங்க சொல்றீங்க அப்டின்ட்டு அதுக்கப் றோ அவுங்க எங்க அப்டி எங்க நீங்க எங்க இருந்து வறீங்க என்ன ஏதுனு கேட்டே கடேசில பாத்தா அவர் நா எந்த ஏரியாவோ அதே ஏரியா தா அவரு எங்க ஏ ரியால ஒரு ஃபேமஸான ஒரு கட இருக்கு அந்த கட வந்து ஒரு லேண்ட்மார்க் மாரி அந்த ஏரியல அந்த கட வந்து அவுங்களோட கட தான அதுவு அப் அப்போதா சொல்றாரு
ஓ சேர் சேரி
இவ்ளோ நாளா அவரையு நானு பாத்துதில்ல அவுரு என்னைய பாத்ததுல்ல
ம்
ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சி அப்புற அவர் கூட பேசது அப்பதா ஓரளவு நம்பிக்க வன்ச்சு ஓரளவு தெரிஞ்சவுங்க இருக்காங்க அப்பிடின் சொல்லிட்டு அதுக்கப்புற ஏன்னா பேக்ல திங்ஸு இருக்கு போனு இருக்கு எல்லாமே இருக்கு வச்சிட்டு போய் ரெஃப்ரெஸ் ஆக முடியாது சேரி அவரு இவுரு ஒர்த்தரூ பேசின பிறகு அவர் கொஞ்சோ பழக்கமான பிறகு அப்புற அவர் ஏங்கிட்ட குடுத் குடுத்துட்டு போய் ரெஃப்ரெஸ் ஆய்ட்டு வந்தாரு அப்புறோ நா அவர்கிட்ட பேக் குடுத்து போய் நா ரெஃப்ரெஸ் ஆய்ட்டு வந்தே
சேர் செரி
மூஞ்சி மட்டூ கழுவிட்டேனா நைட்டு நா குளிக்க முடியுமா என்னோன்னு தெர்ல அப்பிடின் சொல்ட்டு மா மூஞ்ச ஆனா நறைய பேரு இங்க குளிச்சாங்க டாய்லெட் அங்கே இருந்துச்சி குளிச்சாங்க ஆனா நா குளிக்கிற ஐடியால வரல ஏன்னா எப்பிடி இருக்கோ என்ன ‌ஏத் தெர்லன்னு சொல்ட்டு சும்மா மூஞ்சி கைக்கால் மட்டூ கழுவிட்டு கே ரெஃப்ரெஸ் ஆயிட்டோ அவுரூ ரெஃப்ரெஸ் ஆயிட்டாரு ரெண்டு பேரூ ரெஃப்ரெஸ் ஆன பிறகு அப்புறோ ஒரு ஆறு மணி போல போனோ வெளியே போனோ இன்னூ ரெண்டு மூணு பேரு சும்மா வந்தாங்க அவுங்களூ அந்த மாரி பேசி பேசி பிரெண்டான ரெண்டு மூணு ரெண்டு மூணு பேர் அப்பிடியே வந்தாங்க டீ கடையில நின்னுட்டு இருந்தாங்க அப் எல்லா பேசிட்டு டீ குடுச்சிட்டு இருந்தோ அப்புற அவுங்களூ அங்கேதா இந்த எக்ஸாம் தா இந்த எக்ஸாம் தான ‌என்ன எல்லாருமே பேக் போட்ருந்தாங்க ‌ஏ பாக்கும்போது வெளியூர்க்காரங்க தமிழ்காரங்க இன்ற மாரி தெரிஞ்சி கேரளாவுல பாத்தே தனியா தெரிஞ்ச்சு சேரி அப் இப்ப எல்லாருமே எக்ஸாம் போலா அப்ப எல்லாருமே ஒரே ஆட்டோவா போட் டோம்னா செலவு கம்மிய ஆகுனா சொல்லிட்டு ஆறு பேர் எட்டு பேரு கிட் ட எல்லாரூ சேர்ந்து ஒரே ஆட்டோவோ போட்டு ஷேர் ஆட்டோ மாரி போட்டு நாங்க அப்பிடியே இங்க இருந்து போனோ போயி் அங்க போயி எழுதுன்னா அப்ப அங்க போன பிறகு அங்க போனா அதே மாரி அந்த இறங்குனா ஒரு நூறு இரநூறு பேருமே அங்கேதா இருந்தாங்க மொத் மெத்தமா எல்லாரு வேற வேற பிளேஸ் சேர்ந்து சேர்ந்து அப்பிடியே மொத்தமா வந்ட்டாங்க அங்க எல்லாரூ அதுக்கப் புறோ போயி அங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்தே இதே மாரி அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி கேரளா போயிட்டு வண்டே எக்ஸாம் எழுத
ஓ நா பசங்களோட ஒரே ஒரு வாட்டி போனேன்னு நெனைக்கோ இப்ப டுவெல்த் முடிச்சோனே அந்த மார்க் சீட்டு இந்த டுவெல்த் ஹால் டிக்கெட் வச்சு போனோம்னா அங்க உள்ள ஆ ஒரு சர்க்கஸ் அந்த மாதிரில்லா நறய இருஞ்சு அப்போ அங்க வந்து ஃபீஸ் வந்து ஆயிரம் ரூபா த பீயூப்ள்ஸ் எல்லாத்துக்குமே அப்போ நாங்க வந்து ஸ்கூல் முடிச்சு அந்த டுவெல்த் முடிச்சி போனோன்னே அதுக்கு வந்து பாதி அமௌவுண்ட் தா நீங்க டுவெல்த் ஹால் டிக்கெட் கொண்டு வந்தீங்கின்னா அத வச்சு நீங்க பாதி அமௌவுண்ட் மட்டூ பே பண்ணிட்டு போயிக்கலான் இன்ன ‌உட்னோ நாங்க ஒரு பசங்க ஒரு இருபது பேர் கேரளாக்கு போனோ ட்ரெயின் தா கொல்லம் எக்ஸ்பிரஸ்ன்னே ஒண்ணு அந்த எடோ அந் கொல்லம் எக்ஸ்பிரஸ்ல ஏறிட்டு நாங்கப் போனோ போயிட்டு இறங்குணுனே அந்தால டிக்கெட்டு கேட்டாங்க டிக்கெட் வந்து நாங்க ஃபுல் டீ ஃபுல் சார்ஜ் தா எல்லாத்துக்குமே அப்பிடினுன்னே நாங்க இந்த மாரி டுவெல்த் முடிச்சிருக்கோ ஹால் டிக்கெட் இருக்குன்னுனோ அத பாத்துட்டு அந்தால அவுங்க ஓகே அப்போ இவுங்க வந்து அ பாதி பாதி ஃபீஸ் தா அப்பிடின்ட்டு அந்தளவு இருபது பேருக்கு அந்தள பாதி பீஸு அப்போ ஆயிர ரூபா இருந்த எடத்துல எல்லாத்துக்கூ ஐநூறு ரூபா அப்ப நாங்க ஒரு ஒவ்வொத் சேரி அப்போ போயிட்டு வர ட்ரிப்புக்கு நா அப்ப மூவாயிர ரூவா கையில கொண்டு போனோ அப்ப இதுல ஐநூறுபா போவ் பேலன்ஸ் மிச்ச ரண்டாயிரத்தி ஐநூறு எல்லா போய் சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரூவா ஆயிட்டு பசங்களோட இருக்க போய் அதுக்கப்புற அங்க போயிட்டு ட்ரெஸ்ல்லா சேஞ்சு பண்ணிட்டு அங்குள்ள ஆ தன்ட்ரு வாழ் தன்ட்ரு அதுக்கப்புற நறைய கேம்ஸ் இருந்ச்சி கிட்டத்தட்ட ஏ முப்பது அம்பது கேம்ஸ் கிட்ட இருக்கு இதுலேயே ரெண்டு நாளு ஏ கேம் விளாடுற மாரி எதுவுமே ஆ ஒண்ணு கூட விட்டு தரல எல்லாத்துலயுமே அனுபவ பாத்துர்லா அப்டின்ட்டு அதுக்கப்புற அதுல நின்ட்டு ட்ரெயின் அது இதுன்னு உள்ள என்னல்லாமோ இருந்துச்சு சர்க்கஸு அதுக்கப்புற ஆ இன்னு அதுலேயே ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெயின் தலைக்கிட்டே சு சுத்திக்கிட்டே போவு அந்த மாதிரியான ட்ரெயின் எல்லாம் நெறைய இருந்துச்சு அப்போ அதுல எல்லா போய்ட்டு அனுபவம் பாத்தோ அதுக்கப்புற வெளி வந்து ஒரு பிரியாணி கடலா இருந்துச்சு அதுக்கப்புற அங்க போய்ட்டு ஒரு மந்தி பிரியாணி போட்டுருவோ அப்டின்ட்டு மந்தி வந்து அங்க ஒரு ஐயாயிரூவா கிட்ட செலவு பண்ணி அதுக்கப்புற நல்லா சாப்ட்டு வச்சு இருத்தோ அந்த அல வெளியே வந்தோன்னே பக்கத்துலேயே கொல்லம் பக்கத் துல சுத்தி அங்க வந்து பர்க்கலா பீச்சுன்னு ஒண்ணு இருக்கு ஒன்னே அங்க கூட்டு போனாங்க அந்தனா அங்க போனோன்னே பசங்களோட இருந்துட்டு சுத்திட்டு பீச்சுல நல்லா வாக்கு வச்சிட்டு ஆ நெறைய எடோ அங்கனே இருந்து சுத்தி பாத்து கிட்டத்தட்ட எக்ஸாம் ஆ டுவெல்த் முடிச்சோன்னே போனோ போயிட்டு அந்தலா இப்டி சுத்திட்டு இருந்தோ கையில ஐயாயிரூவா தா இருந்துச்சு லாஸ்ட் டு அங்க போனோன்னே அங்கேயே ஸ்டே பண்ணிட்லா ஒரு வாரத்துக்கு அப்படின்ட்டாங்க கையில யாருக்குமே பட்ஜெட் இல்ல அதுல ஒருத்த ஒருத்தன் மட்டுந்தா அங்க பட்ஜெட் வச்சிருந்தா அந்த ஒரு வாரத்துக்கு சட்டுன்னு தங்கறதுக்கு கை இருக்கு பிறக்கு அப்ப நாங்க எல்லா எங்க போறன்னு தெரியாம டக்கு டக்குனு அங்க இருக்கு செரி அப்ப இங்கேயே எது வேல கெடைக்குமான்னு கேட்டு அங்கன்ன கூடி ஒவ்வொருத்த ஒவ்வொரு கடையில போய் நா மட்டும் ஒரு நாளைக்கு மட்டு வேல பாத்துட்டு அதுல ஒரு ஆயிரரூவா கெடைச்சது பாதி பேர் அங்க இந்த த கொத்தனார் வேல அந்த மாரிலா நெறைய இருந்தனால எல்லாரு ஒவ்வொரு எடத்துக்கு வேலைக்கு போயிட்டு அங்கேயே காச சம்பாதிச்சி வெச்சு ஒரு நாள் மட்டு அங்க வாரத்துல ஒரு நாள் அப்போ அதுலயே ரெண்டாயிரூவா அந்த மாரி பசங்க பாத்தாங்க அதுக்கப்புற பாத்தோன்னே அத வச்சு அங்கன்ன கூடி ஊருக் பேசிட்டு கரெக்டா ஒரு வார கழிச்சி கெளம்பிட்டு அதே மாரி ட்ரெயின்லா புடிச்சிட்டு வர வழியில ஆ ரொம்ப ஃபஸ்ட்னவொன்னே செரி அந்த ஊரு நல்லா இருந்துச்சி அது ஏதோ திருவன்றம் பக்கத்துல எங்கயோ ஒன்னே அங்க எறங்கிட்டு அதுக்கப்புற போயிட்டு சாப்ட்டுட்டு அங்கன குடி கன்னியாகுமரி பக்கத்துல எல்லா பக்கமு சுத்திட்டு அதுக்கப்புற அங்க நெறைய பீப்பிள்ஸ் அதுல நெறைய பேர் வந்தாங்க திருவிழா செலல்லா போய் சுத்தி பாத்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புற அங்குள்ள லாங்குவேஜ் எல்லா பேசுறது நம்மளுக்கும் டிஃப்ரெண்ட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்ப நாங்க பேசுவோ அவங்களுக்கு புரியல அவுங்க பேசுனாங்க எங்களுக்கு புரியல அதுல ஒருத்தர் மட்டு தமிழ்காரர் மாட்டுனாரு அதுக்கப்புற அவர புடிச்சு பேசி அங்குள்ள எடத்த ஃபுல்லா தெரிஞ்சிக்கிட்டு எங்க போணு எப்டி வர்ணு எல்லாத்தையுமே பே பேசி கத்தக்கிட்டு அப்ப எந்த பக்கம் போலா வேற எங்கெல்லா சுத்தி பாக்க எடோ இருக்குன்ட்டு எல்லாத்தையு பாத்து அந்தால அங்கன கூடியே போயிட்டு சுத்திட்டு ஈவினிங் போல அங்க அங்க இருந்து ட்ரெயின் அடுத்தால ஏறி நாங்க இங்க வந்தோ இங்க வந்த ஒடனே ஊருக்கு எல்லாரு பழையபடி வந்தாங்க வரும்போது ஒரு அத்தை வீட்ல அவங்க அக்கா கல்யாணோட அப்படியே நேர அங்க போனோ ஒரு வாரோ முடிஞ்சு அங்க வந்து வந்தோனே அவுங்க அக்கா கல்யாணத்துக்கு போயிட்டு அங்க ஒரு ரெண்டு நாள் ஸ்டே ஆயிச்சு அப்போ அங்க பொய்டு ஃப்ரெண்க்கு தேவையான ஹெல்ப் எல்லா பண்ணிட்டு கல்யாணத்துல கூட இருந்துட்டு ஆ சாப்பாடு எல்லா பரிமாறிட்டு அங்கியே ஸ்டே பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா ஒரு நாள் நைட்டு எல்லா பக்கமு அங்கியே இருந்து சுத்தி பாத்துட்டு அப்டியே நாங்க அந்தாள பாதி பேரு பசங்க அங்குள்ள அங்க அந்த ஏரியால ஒரு நாலஞ்சு பசங்க வீடு அவுங்க போனாங்க அடுத்தாள் நாங்க பஸ் பிடிச்சோ பஸ்ச பிடிச்சிட்டு இங்க வந் உட்டோனே அடுத்துல ட்ரெயினுக்காண்டி பாத்தோ ட்ரெயின் வந்து கெடைக்கல அப்றோ சரி அப்ப பஸ்சு தா போயாகணு ஏன்னா பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு டிக்கெட் வித்தியாசோ ரொம்ப கம்மி ட்ரெயின்னுங்க போது கம்மியா இருக்கு பஸ்ஸுங்கிறப் இப்ப ரொம்ப அதிகமாச்சு சரி அப்போ பரவால்ல நம்ம ட்ரெயின் தா போய் பஸ்ஸு தா போய்யாவனு அ அப்போ பசங்கிட்ட இருக்கிற மேனேஜ் பண்ணி அவ கல்யாணத்துல நடந்த வச்சு அவ எங்களுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சோ போறதுக்காண்டி காசு அவ குடுத்தா அதுக்கப்புறோ அத வச்சு நாங்க கெளம்பி பஸ் எல்லா புடிச்சு போனோ போயிட்டு